ஆம் என்னாச்சு ஃபோன் எடுக்க ரொம்ப லேட் ஆயி
என்னன்னு தெரியல எனக்கு டச் பண்ண வரவே மாட்டேது அட்டன் பண்றதுக்கு மேல காமிக்குது ஆனா டச் பண்ணிட்டேன் சைலண்ட்ல போடாம விட்டுட்டு நான் மறுபடியும் மறுபடியும் பாப்பா எந்திரிச்சிட்டாங்க அதான் சேரி மேல காமிக்குது நான் ட விஷ் பண்ற உள்ள போ மாட்டிச்சு
ஓகே ஓ கே ஓகே சிஸ் சரி வெகேசன்ல்லாம் எப்படி போகுது சம்மர் கீ சொல்லாம்
சம்மர் வெக்கேஷன் நல்லாவே போகுது என்ன ப்ராப்ளம்னால் நாங்க வெளியிலல்லாம் எங்கயுமே அந்த டூர் மாதிரி எங்கயுமே போக முடியல ஒரு ரீசன் என்னன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து அடிக்கடி முகத்துல ஃபுல்லா அப்படி இந்த வேனக்கட்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டி கட்டியா கட்டி குட்டி குட்டியா ரொம்ப குட்டியா வரும் குட்டி குட்டி ஆனா பிளட் ஆஹ் வெய்லுக்கு ஆனா பிளட் தா அதிகமா வரும் நெறய வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் டாக்டர பார்த்தே ஆயில்மெண்ட் போட்டே கொஞ்சம் சரியாகும் மறுபடி வரும் இப்படி கண்டினியூஸா அந்த சமர் புல்லவே எனக்கு அந்த மாரி போயிடுச்சு இங்க பக்க அஹ் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்க வந்து எல்லாமே பிளே பாப்பாக்கு பிளே ஸ்டோர் மாரி எல்லாமே இருக்கு விளையாடுறதுக்கு சறுக்றது பூஞ்ச சல் இந்த மாதிரி அங்க மட்டும் கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரொ என்ஜாய் பண்ண விட்டெ அவ்ளோதா மத்தபடி இந்த டூர் பிளான்லா எதுவுமே போமுல்ல நீங்க டூர்லாம்
ஆஹ் நாங்க போயிருந்தோ இந்த வாட்டி இந்த மூணாறு பிளான் பண்ணி போயிருந்தோ நல்ல ஆந்துச்சு ப்போ இந்த வெயிலுங்ற அதனால இந்த மூணாறு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துது கொஞ்ஜோ பசங்கள கூட்டிட்டு போகறது தா கொஞ்ஜோ கஷ்டமா இருந்துச்சு பட் மத்தபடி அங்க இருந்துட்டு வரவே மனசில்ல ஒரு ஃபை டேஸ் பிளான் பண்ணிருந்தோ ஒரு டூ டேஸ் வந்து மூணாறுல நொ ஒரு ஒரு நாள் வந்து இந்த ஆலப்புலான்னு சொல்லுவா ல அங்க வந்து போட் ஹவுஸ் ஆமா அந்த போட் ஹவுஸ்ள வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணோ அப்டியே வரும்போது அப்டியே சின் பைட்டு அப்டி என்னம்மா மாள் இருக்குல லூலு மாலு அங்க போயிட்டு அப்டியே வந்துட்டோ நல்லா இருந்துது ஃபை டேஸ் நல்லா இருந்துச்சு ம் ஆமா எல்லாமே கேரளா சைடு ம் கொஞ்ஜோ வந்து எனக்கு என்ன ட்வலிங் வந்து கொஞ்ஜொ புடிக்காது இந்த வாமிட்டிங் இருக்கு அதனால வந்து ஆமா அதனால என் வீட்டுக்கார் கூப்டும் போது நா வரமாட்டேன்னு சொன்னே சரி இப்போ போன தான் போனேன் அப்டி அதுக்கப்புரொ ஸ்கூல் ஆரமிச்சுட்டா போ
போ முடியாது எங்கேயுமே போ ஆக்சுவலா வீட்டுல வந்து கூப்டையில நம்ம வந்து வேலைன்னு சொல்லிட்டோம்னா அதுக் அப்புரொ நம்மளே வேணும்னே வேணனு சொல்லி
அதேதா அதேதா அப்பனா கூப்டேன்ல எப்டி ம் அதுதா அதனால அப்டியே போயிட்டோ போயிட்டு அப்டியே வந்தாச்சு கொஞ்ஜொ வந்து இந்த கூழ் பிடிக்காததுனால பசங்களுக்கு கொஞ்ஜொ காச்சல் அந்த மாதிரி இருந்துது அதுக்கு நா ஆ ஆமா ஆமா அதுக்கு வந்து நான் மருந்து எல்லாமே கொண்டு போயிருந்தேங்க ஆஹ் அப்ப நல்ல வேலை மருந்து கொண்டு போயிருந்தேன் அதனால வந்து அதை கொடுத்துட்டோம் அப்படியே சரிய ஆயிடுச்சு அதனால அவங்க எங்க காய்ச்சலங்கூடே பாக்கலங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க
உம் ஆமா கண்டிப்பா இங்க நம்ம பக்கம் வெயில்லயே திரிஞ்சுட்டு வெயில பாத்து வெளில போமா பண்றாங்க அப்படி இருக்கைல வந்துட்டு கூலிங்க ஆஹ் இருந்தா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங் பசங்க புது இடனாலே நம்மள விட அவங்க தா அதா ரொம்ப என்ஜாய்
அதேதான் அதேதான் உம் ஆஹ்
பக்கொம் பக்கத்துல தான் இருக்கு ஆனா நா வந்து டூ இயர்ஸ் சின்னவர் அந்த பக்கமே போ முடியல அதுதான் பக்கத்துல இருந்தாலே நம்மளால அது போவே முடியாது ஹ்ம்ம் அது ஒரு ரீசன் இருக்கு அது பிளான் பண்ணி போறோம் ஆனா அது வேற எங்கேயும்னா கூட போய்ட்றோம் இந்தா தான் பக்கத்துல இருக்கே கே அப்படின்ற ஒரு இதுக்கே போக முடில
உம் இப்போ எங்கள் ஊர்லேருந்து எட்டு மணிநேரம் ட்ராவல் அந்த மூ போறது நாங்க வந்து எப்படி வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு கெளம்புனோம் எட்டு ஒம்பது மணிக்கு கெளம்புனொ அப்படிய நைட்டு ஃபுல்லாவே டிராவல் வந்து தூக்க தூக்க தூங்கும் போது அப்டியே ஸ்லிப்பிங் போயாச்சு பசங்களுக்கு ஒன்னும் தெரியல அப்படியே அங்க போய் வந்து டோ வா அதிகாலைல நாலு மணி அஞ்சு மணிக் அப்டியே ரூம்ல போய் எறங்கிட்டு ஆமா அந்த மிஸ் ல்ல காரு உம் கார்லயே போயிட்டு அப்டியே ரூம்ல தங்கிட்டு அப்டியே வந்துட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறோ எஞ்சி பசங்களு அப்டியே தூங்கிட்டாங்க நாலு மணிக்கு போய் இறங்கனம்ல அதிகாலைல அதுக்கப்புறோ காலையில எஞ்சி எப்பம்போல சாப்டுட்டு ரெடி ஆயிட்டு அப்டியே சுத்தி பாக்க போயிட்டோ அந்த ஹில்ஸ்டேஷனு நல்லா இருக்கூ அங்க வந்து உள்ள வர இந்த மேல படி ஏறுற மாரில்லா இருக்கூ இந்த ஹில்ஸ்டேஷன் அங்க ஒரு ஆட் ஒரு ஆடுலா அங்க இருக்கூ நல்லா இருக்கூ அந்த ஆடு அது அந்த அங்க மட்டும்தா ஆமா ஆமா அது அங்க மட்டும்தா அந்த ஆடு இருக் அந்த ஆடு வந்து கரெக்ட்டா போட்டோ எடுக்குறதுக்கு வந்து அந் இப்பறம் மா நிப்பாங்க ஆனா வந்து நம்ம அந்த ஆடுகிட் ட்ட வந்து போறது கொஞ்சோ பயோ அது தீடிர்னுட்டு வந்து கடிச்சிறோ
உஹம் பெருஸ் இந்த பெருசா இருக்குமே அந்த ஆடு தானே
ஆமா ஆமா கொஞ்சோ பெருசாருக்கோ அதோடய தோ அதுவும் தோலுமே வேற மாரி இருக்கோ கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக் அது அங்க மட்டும்தா அது இருக் இருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆம் உம் அதுக்கப்புறோ அங்க இருந்துட்டு அப்டியே ஆலப்புழா போனோ ஆலப்புழால இருந்து அங்கேயு சூப்பரா அந்த போட் ஹவுஸ்ல இருந்து சாப்பாடு எல்லாமே அவுங்களே
அவுங்களேயே ஆஹ் குடுத்துட்ராங்க அந்தமாரி இம் ஆமா நானு யூடூப்ல ஓரு வீடியோல பாத்தே அப்போ அந்த வீடியோல வந் அப்டிதா அவுங்க ஆலப்புலா போயிருந்தாங்க அந்த போட் ஹவுஸ் போயிருந்தாங்க அப்போ அங்க அவுங்களே சாப் சாப்பாடுல இருந்து எல்லாம அவுங்களே செஞ்சி அவுங்கள குடு இருக்கற மாதிரி பாத்தே ஒரு வீடியோ இப்ப நானுமே இப்போ வந்து வந்து ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தே இப்போ இந்த பெருநாளுக்கு வந்து ஊருக்கு போறதா பிளானு சரி ஓகே போகலா அப்டின்னு இப்ப நாளைக்கு வந்து என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு ஆஹ் மாறி நாளைக்கு அங்க போலாம் ஆனா இன்னைக்கு மேரேஜ்க்கு போக முடியாது பெருநாள்வறதுனால நாளைக்கு லீவ் கிடையாது என்னோட ஹஸ்க்கு லீவ் விட மாட்டாங்க சரி நாள கழிச்சு பெரு நாள் அன்னைக்கு கிளம்பி போளாம் ஜாலியா பெருள் நாள் அன்னைக்கு போயிட்டு அங்க போயிட்டு மாமி வீட்டல சாப்டு அங்க எல்லாம் சமைச்சு வேச்சிருப்பாங்க சாப்டுட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழம அங்க வரவேற்புன்னு சொன்னாங்க சரி ஓகே அங்க போயிட்டு பாத்துட்டு வரலான் பிளான் பண்ணேன் கடிசு பிளான் எல்லாத்தியும் ஒரு மாஸ்த்துக்கு முன்னாடி பிளான் பண்ணேன் பிளான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்
அது சேரி
போயி ஆலஞ் ரெண்டு நாள்ல வரும் நாலு நாள் லீவ் விட்ருந்தாங்கன்னா கடை நாலு நாள் லீவ் விட்டா ஜாலிய போயிட்டு வர்லாம் வியாழக்கழம்க பெருநாள் அன்னிக் திளிவு காலைல எந்திர்ச்சு தொழுக இழுந்துட்டு கிளம்புறோம் கிளம்பி பைக்லயே போலான்னு பிளான் பண்ணோம் ஜாலியா பைக்ல போயிட் வரலாம் அப்படின்னு போனாலும் போயி போயிட்டு டு அன்னைக் இருப்போம் அடுத்த நாள் காலையில போய் அவங்கள பார்த்துட்டு மதியம் அங்க வரவேற்புல சாப்ட மதியத்து மறுவ்டியும் இங்கே கிளம்பி இங்கே வந்தாதான் அதுக்கடுத்த நாள் உங்க கிடைக்
ஆமா ஆமா ஆமா உம் ம்
சரியா இருக்கும் அப்ப எதுக்கு இந்த ரெண்டு நாள்ல நான் எதுக்கு பைக் கூட்டி இந்த அலைச்ச எனக்கு எதுகு நீ பின்னாடி உக்காந்துட்டு வந்துருவ நா தா அவதி பட்ணும் வேணாம் அப்படின்டாங்க நாலு நாள் லீவ் விளட்டும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாங்க செரிங்க சரி பாருங்கன்னு சொல்லியாச்சு உம் ஆமா அதுதான் இனி அடுத்த நாலு நாள் லீவ்னா ஒன்னு தீபாவளி வர்ணும் கடைல்லாம் பொதுவாவே அந்த மாரி இதுக் க்குதான லீவ் வுடுறாங்க ஏன்னா வந்து ஹோட்டல் நைய்ல வந்துட்டு மத்த டைம்லா லீவ் விட முடியத் னப் எல்லாருமே ஹோட்டல்லா த சிட்டி சைட்னா மேக்சிமம் இப்ப யாருமே சமைக்கறது இல்ல
ஆமா ஆமா உம் இல்ல அவங்களுக்கு வந்து ஆமா அவங்களுக்கு இந்த லீவு டையத்துலதா அதிகமா வந்து அதாவது நம்மளுக்கு லீவ் டையோ அப்படிங்போது அவங்களுக்கு அதிகமா தேவபடும் அதாவ்து ஆள்கள் ஹோட்டல எப்டிக்கும்போது உம் வந்து அவங்க அந்த டையத்ல அதாவ்து லீவ் போட முடியாது ஏனா இந்த ஒர்க் டேஸ்ல வேணா லீவ் போட்டு
ஆஹ் ஆமா ஃப்ரைடே ஃப்ரைடே லீவு் தா அவங்களுக்கு தொழுறதுக்கு லீவு ஃப்ரைடே ஃப்ரைடே வீட்டுக்கு வந்து றாங்க அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருப்பாங்க ஆனா அந்த ஒரு நாளுமே வந்துட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாது எதுவுமே நமக்கு ஹெல்ப்பும் கிடையாது அவங்க அவங்க வேலை பாப்பாங்க என்ன பாப்பாங்க போன் பாப்பாங்க பூன் நல்லா பார்த்துட்டு பேசாம தூங்குவாங்க சாப்பாடு செஞ்சாச்சா
ஆஹ் ஓகே ஓகே சரி அவங்க வந்து ஒ ஒரு நாள் ரெஸ்ட் எக்க
ஆமா ஆமா நிக்கிறாங்க ஆனா அது நம்ம யோசிக்கணும் காலையில போறாங்க பத்து மணிக்கு போறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு தா வர்றாங்க அது வர அவங்க நிக்கதான் செய்றாங்க அப்ப நம் வந்து அத யோசிக்க ணும்ல்ல எவ்ளவு கஷ்டம் இல்ல அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு பத்துமிஷ இருக்கிறத இருந்தாலு
ஆமா ஆமா முடியாது அவங்க புல்லா கடையில புல்லா நிக்கணும் நம்ம வேட் வீட்ல பண்றோங்கிறதுனால உட்கார்ந்து பண்றோம் உம் சோ பக்கத்தலயா இருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துலயா
ஆ வீட்டுக்கு கொஞ்ச பக்கந்தா ஹோட்டல் அ னா அவுங்க பைக்லதா போகணு ஒரு பால இருக்கு பால ஏறி எறங்கணு ஸோ அதனால பைக்ல போயிருவாங்க கொஞ்ச இவங்க பக்க என்னோட மாமனார் வேல பாக்கறது கொஞ்ச உள்ள சிட்டிக்குள்ள போகணு வே ரெண்டு பேரு வேற வேற கடைல ஒர்க் பண்றாங் ஆக்சுவலா எங்களோட பிளான் நாங்க வந்து டுவெண்டி இயர்ஸா வந்துட்டு ஹோட்டல் பிசினஸ் பண்ணோங்க அங்க ரொம்ப லாஸ்ல போயிடுச்சு கொஞ்ச கிராமத் லைன் பண்ணாங்க வெலவாசிலா கூட கூடைல நம்ம வந்து அங்க உள்ள இப்ப சாப்பாடோட பொருட்களோட தரத் த நம்ம கூட்டவே முடியாது தரம் நல்லாரு ந்தாலு அந்த வெலைய கூட்ட முடியாது பொருட்கள் அதிகமா வாங்கி வெலைய கம்மியாவே விக்கணு சிட்டில அப்டி கெடையாது அதுக்கு ஏத்த மாரி ஆ கூட்டிக்கிறாங்க சோ ரொம்ப லாஸ்ல போயிடுச்சு சோ வேலைக்கு போய் பாத் துக்லாம் அப்டின்ட்டுதா இங்க வந்துட்டு இப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்ருக்காங்க மேபி இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லா செரி பண்ணிட்டு இங்கேயே ஹோட்டல் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இரு
ஓகே கண்டிப்பா கண்டிப்பா ம் ம் கண்டிப்பா ம் எப்படி காலையில ஈவினிங் ரெண்டு வேளையும் உண்டுமா இல்ல சாப்பாடு கடை
ஆ எல்லாம் ஃபுல்லா இப்ப மூணு நேரமும் இருக்கு.
அதே ஃபுல்லா ம்ம்ம் ஆமா இப்ப நிறைய பேரும் புரோ ட்டா மதியமும் சாப்
ம் இப்ப காலையில மாவு பெனஞ்சிடறாங்களே நீங்க வேற காலைல மாவுப் பெனஞ்சு காலையிலே புரோட்டா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சில பேர் வந்து மொத்தமா பார்சல் வாங்குறாங்கல்ல ஆர்டரு கொடுத்து அந்த மாதிரி வாங்குறனா காலையிலேயே மாவு போட்டு பெனஞ்சுசிருவோம் பண்ணிறோம் அப்படின்னு சொல்றாங் இப்ப இப்ப மதியத்துல இருந்தே எல்லாரும் பார்சல் அதா சாப்பிடுறாங்க ஓ நா சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன் கேட்க மாட்றாங்க பழகிட்டாங்க. பொரட்டா இல்லைன்னா நைட்டு சாப்பாடே எறங்காது அந்த மாரி
ஓ இல்ல இல்ல ரொம்ப அப்டி குடுக்காதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும்ல அத பத்தி அது வந்து அன்ஹெல்த் தேடுன் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து விருப்பம் இருக்கும் போது அப்பப்ப சாப்பிட்டுக்கலாம் ஒன் வீக்கு ஒ ஒருவ வாட்டி டூ வாட்டி அப்படி சா
இப்போ இப்போ வந்து இது வந்து நம்ம எப்பயாவது பண்றோவங்களிட்ட சொன்னா ஓக்கே இவங்க எல்லா வந்து பொறந்ததுல இருந்து பொரட்டாலே வளந்தவைங்க இவர் கை இவர் கை குழ குழந்தையா இருந் என்னோட வீட்டுக்காரு கை குழந்தையால இருந்ததுல இருந்து என்னோட மாமனார் வந்து மாஸ்டரு
ம்
அவங்க ஹோட்டல் வச் ச்சு இருபது வருஷம் அப்படின்னிங்கல இப்போ பாருங்க எப்படி இருப்பாங்க
ஆமா ஆமா ம் ம் ஆனா அவங்களுக்கு தெரியுது ஆமா அது ருசி பட்டுடுச்சுன்னா இதுக்கு முன்னாடிதா தோணும் பரோட்டா ஏனா
ம் ஆமா கண்டிப்பா
ஆமா அது புரோட்டா மட்டுதா இருக்குமா இல்ல இப்டி கடைல
கடையில எல்லாமே இருக்கும் பொரட்டா சப்பாத்தி எல்லாமே இவங்க வந்து ரெண்டு பேருமே கல்லுல நிக்க இருக்கவங்கதா அந்த தோசக்கல் மாஸ்ட்ரு தோசையில இருந்து எல்லாத்துல இருந்து ஆம்லேட் ஆஃபாயில் எல்லா ஐட்டமு அதெல்லா இவங்க ரெண்டு பேரும் பாப்பாங்க ம் மத்ததுக் ஆள் வச்சுக்குவாங்க மத்ததுல்லா உள்ள பாக்குறவங்காளா இருப்பாங்க இது ரெண்டு ங்க பாப்பாங்க
ஓகே ஓகே ம் ஓகே சிஸ் சரி ஓகே டைம் முடிய போது
ம் ஓகே சிஸ் ஆமா ம் பாய் குட் நைட்